ஆஹ் வணக்கம்
வணக்கம் சிஸ்டர் காலை வணக்கம்
ஆஹ் காலை வணக்கம் நல்லா இருக்கி ஆ இது சரி ஓகே அதா டி குடிச்சிட்ருக்கே நானு இப்பதா எல்லா வேலையும் முடிச்ச
ஓகே ரொம்ப லேட் டைம் ஆயிட்டு இப்ப டீ குடிக்கிறீங்களா
போ க ஒரு தடவ அதுக்கப்புறம் இப்போ ஒரு டென் தேட்டிக்கு ஒரு தடவ குடிக்கிற தா எப்பயும் ரெகுலரா
ஓகே நா மானிங் இன்னும் மார்னிங்கே குடிச்சட்டேங் இனிமேல் தா சாப்பிடற டைம் உனக்கு எனக்கு ஒரு தென் தேர்டிக்கு மேல சாட்டுக்கலாம்ட்டு வெய்ட் பண்ணிட்ருக்கே
அப்படியா சரி ஓகே உம் சரி ஆஹ் ஆச்சு
ஓகே ஓகேங் சிஸ்டர்
ஆஹ் ஆஹ் இன்னைக்கு எத பத்தி பேஸ்லாம்
இன்னைக்குங்களா இன்னைக்கு ஜென்ரல்லா ஏதாது பேச புடிச்சா ஹாபிஸ் அந்த மாரி ஏதாச்சு நாம்ம பேசலாம் ப்ளேசஸ்
ம் ம் கண்டிப்பா ம் ம் எனக்கு வந்துட்டு எனக் க்கு புடிச்ச ஹாபி அப்படின் சொன்னா நா வந்து ட்ராயிங் நல்லா பண்ணுவ நா சின்ன வயசுல இருந்தே ஓரளவுக்கு நல்லாப் பண்ணுவேன் சோ எனக்கு எப்பாவது ஃப்ரீயா டைம் கிடைச்சா மட்டும் இந்த டிராயிங் எல்லாமே எடுத்து வச்சு உட்காந்து பண்ணுவ ஆஹ் ஆனா வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயா டைம் இருந்தா மட்டு தா பண்றது உண்டு முன்னாடில்லாம் ஒரு கிளாஸ் போயிட்டு இருந்தாங் கொஞ்ச நாள்ளு ரொம்ப ஃப்ரீயா டைம் கடைச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னால கொஞ்ச நாளா வீட் வீட்டிலேயே வந்துட்டு நானு அந்த ஆக்ரலிக் பெயிண் இல்லைன்னா சார்கோல் பெயிண்டிங் அதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்த பட் இப்போ கொஞ்சோ நேரம் இருக் இருக்க மாட்டிங்குது அந்த வேலய அது இதுன்னு சேரியா இருக்கிறதுனால இதுவும் பண்றதுக்கு நேரம் இல்ல மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நானு பேக்கிங் பண்ணுவேன் அதுவும் கொஞ்ச நாள் கிளாஸ் போனேன் நானு சோ அதனால பேக்கிங் வந்து வீட்லயே வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையானது பசங்களுக்கு இந்த மாரி பண்ணி கொடுக்கறது பிஸ்கெட்ஸ் கேக்ஸ் அந்த மாதிரி பண்றது அந்த மாரி மட்டு பண்ணுவேன் அப்புறம் பிரண்ட்ஸ் யாரது கேட்டா மட்டும் ஆர்டர் மட்டும் எடுத்து இந்த பிரவுனில்லா பண்றாங்க இல்லையா அது மட் டு பண்ணி கொடுப்பேன் சோ அதுதான் என்னோட ஹாபி அப்டின்னு சொல்லா உங்களோடத சொல்லுங்க
நா மோஸ்ட்லி வந்துட்டு எனக்கு இந்த குட்டீஸ்களோட பிளே பண்றது அப்பறம் அவுங்களுக்கு ஏதாச்சு வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ்ல சொல்லிக் கொடுக்கிறது அப்புறம் அந்த யுடியூப் பாத்து அந்த ஏதாச்சு வீட்டிலேயே ஹோம் மேட் ஆ வந்து அவுங்க திங்ஸ் மாரி ப்ளே பண்றதுக்கு ரெடி பண்ணுவாங்க கட் பண்ணி வந்து அந்த மாரியெல்லா எனக்கு கொஞ்ச இன்ட்ரஸ்டா இருக்கு இதெல்லா வந்து யூடியூப் பாத்து ஏதாச்சு ஒன்னு கிராஃப் ட்டு ஒர்க் அந்த மாரிலாம் கொஞ்ச பண்ணி கொஞ்ச வீட்ட டெக்கரேசன் பண்றதுன எனக்கு புடிக்கும் அந்த மாரிலாம் பண்ணுவேன் பக்கத்துலயிருக்குற குட்டிஸ்க எல்லாம் வருவாங்களா அவங்க ஏதாச்சு பே அது இதுன்னு கொண்டு வந்து அவங்ககிட்ட ஏதாவது டிராயிங் அந் அவங்க ஏதாவது எனக்கு எனக்கு ரொம்பல்லாம் பண்ண வராதுங் ஏதோ சிம்புளா அத பாத்து கொஞ்ச வரைவேன் நானு அப்டி வரைவேன் அதுக்கப்புறம் இந்த குக்கீஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நமக்கு யூடியூப் பாத்து கொஞ்ச உடனே கொஞ்ச பா சமைக்கணு சமைச்சு மத்தவுங்களுக்கு குடுக்கணு அது எப்படி இருக்குங்கிறது ரிவியூ கேக்குறதுன்னா புடிக்கு எனக்கு அந்த மாரிலாம் ஏதாச்சு நா கொஞ்ச ட்ரை பண்ணி பாப் பேன் மோஸ்ட்லி நமக்கு இந்த பிளே பண்ற ஹாபீஸ் தான் ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளோடு நல்லா விளையாடறது வெளியே போறது த இந்த கேம்ஸ் ரிலேடட்ட அ கண்டக் பண்றதுனா கொஞ்ச
ஓகே ஓகே ஆமா அதான் எல்லாருக்கும் அந்த மாதிரி சின்ன பசங்க கூட வந்துட்டு ஈஸியா கொஞ்சம் மிங்கிள் ஆயிட்டு பண்றதுல்லாம் வந்துட்டு எல்லாராலயையும் அத பண்ண முடியாது. அதுவே ஒரு தனி கலதா அப்டின்னு சொல்லுவேன் என்ன எனக்கு வந்துட்டு அந்த மாரிதான் இப்ப ஏதாவது பர்த்டே வந்து என் பையனுக்கு பர்த் டே பண்றோ அப்டின்னா வீட்டுல பசங்க வரும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரு மாரி கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்றது அந்த மாரி விஷயங்கள்ல எனக்கு க்கு அவ்ளவா வராது சும்மன பேசுவேன் பட் எல்லாரையும் சேத்து வச்சுட்டு கொஞ்சம் அப்டி சும்மா விளையாடுறன் அந்த மாரிதான் பட் சில பேர் நான் பாத்திருக்கேன் லேடிஸ்ல்லாம் இந்த மாதிரி எல்லாரும் அ குழந்தைங்க கிட்ட எல்லாம் நல்லா வந்துட்டு மிங்கில்லாயிட்டு பேசறது அப்புறம் கேம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றது அவங்ளே வந்துட்டு இது எது பண்ணலாம் அப்டின்ற மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்றது அதெல்லாம் வந்துட்டு சில பேருக்கு தான் அது வரும்னு நினைக்கிறேன். அது அந்த மாரி உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன்.
நம்ம இப்ப இருக்கு இப்ப இருக்க குழந்தைங்களா வந்து இன்டோர் கேம்ஸ் ரொம்ப லைக் பண்றாங்க மொபைல் து வீட்லயே உட்காந்து கேரம் செஸ்ஸு அந்த மாரி கேம்தா இப்ப பல்லா நம்ம ஓடியாடி ப்ளே பண்ணமா அவுட் டோர் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ண கொஞ்சொ நமக்கு ஃபிசிக்கலா நம்ம ஆக்டிவ் பியா இருப்போ மைண்டு கொஞ்சொ ஃப்ரெஷ் ஆகு கொழந்தைங்களுக்கு கொஞ்சொ ஹெல்த் வைஸ் கொஞ்சொ நல்லா இருக் கு
உம் உம்
இப்ப இருக்குற மோஸ்லி அப்பல்லா வந்து ரொம்ப மண்ணுலல்லா ப்ளே பண்ணாங்க நம் பல்லா வந்து அப்பா நம்ம கண்டுக்கல இப்பல்லா மண்ணுலல்லா கொழந்தைங்கள விட்டோன்னா டாக் டருங்களே வந்து எதுக்கு நீங்க ப்ளே பண்ண உட் இதெல்லா வந்து ஹைஜீன் ஹெல்த்துக்லா நல்லதில்லேன் சொல்லிட்றாங்க ஆனா மோஸ்ட்லி கொழந்தைங்களே வந்து ஹவுஸ் வுஸ் அரஸ் மாரி வீட்லயே உக்கார வச்சுர்றாங்க அதுவே கொழந்தைளுக்கு வந்து ஒரு ப்ரஷர் மாரி ஆயிருது
உம் உம் கண்டிப்பா ஆமா
ஃப்ரீயா நம்ம ப்ளே பண்ண உட்ணு அப்பதா கொஞ்சொ அவுங்களு கொஞ்சொ பசி எடுக்கு கொஞ்சொ அவங்க ஹெல்த் வைஸு கொஞ்சொ நல்லா இருப்பாங்க ஒபிசிட்டிலா இல்லாம இப்ப இருக்க ப சின்ன வயஸ்லயே வந்து ஒபிசிட்டி எல்லா கொழந்தைங்களுக்கு வந்துருது அதெல்லா வந்து கொறைக்கெற க்காகவே வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க பட் இந்த மாரி ஔட் டோர் கேம்ஸ்லா ப்ளே பண்ணோம்னா அந்த மாரி ஆப் ஷன்லா நமக்கு தேவப்படாதுலங்க சிஸ் சிஸ்டர் நமக் சே
கண்டிப்பா ஆமா வீட்ல சும்மா ஒக்காந்துட்டு வீட்லயே வந்து வெளையாட்றதுக்கு நம்ம வெளிய வந்து பசங்க கூட வெளையாட விட்றதுதா வந்து நல்ல விஷ்யொ நெனக்கிற அப்பதா அந்த ம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகு அப்டின்லா டாக்டர்லா சொல்லுவாங்க இல்லையா வந்துட்டு நம்ம என்னென்னவோ குடுத் து அதிகம் பண்றதுக்கு இந்த மாரி வெளிய வெளையாட விட்டாவே அவுங்களுக்கு வந்துட்டு ஒடம்பு நல்லா இருக்கு நல்லா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியு இருக்கு எந்த ஒப்மாய் ஒடம்பு கெடாம வந்துட்டு நல்லா அ இருப்பாங்கன் நெனக்கிற
இப்ப இந்தக் காலத்து ஃபுட்டல்லா வந்து பாத்தீங்னா ரொம்ப வந்து அன்ஹெல்தியா இருக்கு அத குடுத்தாலுமே வந்து கொழந்தைங்களுக்கு இப்ப வந்து ஜங்க் ஃபுட்டுதா ரொம்ப லைக் பண்றாங்க அவங்க கொஞ்சொ நம்ம வந்து ஹெல்தியா நம்ம குக் ப நம்ம வந்து குக் பண்ணி குடுத்தலுமே கொழந்தைங்களுக்கு சாப்டவு கொஞ் சொ நல்லா இருக்கு
ஆ கண்டிப்பா ஆமா நம்ம வீட்ல ஏதாவ்து வந்துட்டு ஒம் அவுங்களுக் புடிச்சா மாதிரி வந்து ஆ இ கடையிலல்லா கடைக்கிது நறைய விஷயங்கள் பட் இருந்தாலு அதே மாதிரி நம்ம ஏதோ ஒன்னு கொஞ்சொ புடிச்சா மாரி செஞ்சு குடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா சாப்ட்ருவாங்கன் நெனக்கிற ஏதோ ஒன்னு நம்ம வந்துட்டு வீட்ல அந்த சுண்டல் அது இதுன்னு நம்ம செஞ்சு குடுக்கற்துக்கு பதுலா அந்த சுண்டலயே கொஞ்சொ வேக வெச்சி நல்லா மசிச்சி உருளக்கெழங்க ஆட் பண்ணி ஒரு கட்லட் மாரி பண்ணி குடுத்தா அந்த சாஸ் வந்து எப்டி இருந்தாலு எல்லா கொழந்தைங்களுக்குமே புடிக்கும் சைட்ல கொஞ்சொ வெச்சி அத குடுத்துட்டோன்னா அவுங்க சாப்பிட்டுவாங்கனு நெனைக்கிறே இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒன்னு ஒடம்புக் குள்ள போறக்காக நம்ம டிப்ரென் டிப்ரெண்டா ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்
ஆமா சிஸ்டர் அது இல்லாம இப்ப பாருங்க இப்ப நிறைய வந்து ஜாஸே கூட நம்ம ஹோம்மேடா பிரிப்பர் பண்றது அவங்களுக்கு புடிச்ச மாதிரி டோமேட்டோ இது பண்ணி சுகர் போட்டு குடுக்கறது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்ப அப்பெல்லா வந்துட்டு இந்த ராகி போட்டு ஒரே டிஷ் தா நம்ம ரிடா கொடுத்து இப்ப வந்து பேக்கரி ஐட்டம்சே வந்து மில்லட்ஸ்ல வந்து பண்ற மாரி நிறைய டிஷஸ் ரொம்ப நிறையாவே வந்திருக்குக்கு
ம் ம் ஆமா கேள்விப்பட்டிருக்கே
கொஞ்ச கொழந்தைகளுக்கு குடுத்தம்னா கொஞ்சோ அவங்களுமே கொஞ்சோ நல்ல ஹேல்தியா சொல்ற நா நா கூட ரெண்டு டிஷ் கொஞ்சோ ட்ரை பண்ணி பாத்தேங்க சிஸ்டர் நானு வீட்டில
என்ன ரெசிபி ட்ரை பண்ணிங்க
அது வந்து இது வந்துட்டு பொட்டுக்கல்ல பர்ப்பின்னு சொல்லி ஒரு டிஷ் ட்ரை பண்ணிங்க சிஸ் அது எப்டி பண்ணணும்னா பொட்டுக்கல்ல இருக்கு பொட்டுக்கலை கொஞ்சமா எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணு சிஸ்டர் நம்ம ஆ ரோஸ்ட் னதுக்கு அப்புற அத கொஞ்சோ நல்ல கொஞ்சோ நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு அந்த பொட்டுக்கடலையை ரோஸ்ட் பண்ணத போட்டுட்டு நா பேரிச்சம்பழம் இருக்கலேங்க சிஸ்டர் டே ட்ஸ் இருக்கில்ல டேட்ஸ் வந்து எனக்கு அந்த கொட்டையெல்லா நம்ம எடுத் எடுத்துட்டு அதை அப்டியே மிக்ஸியில ஒரு நம்ப எவ்ளோ பொட்டுக்கடலை எடுத்துக்குறோமோ கொஞ்சோ உங்களுக்கு சுகர் வந்து கொழந்தைக்கு குடுக்கிற மாரி இருந்தா மீடியமா நீங்க போட்டுக்கலா டேட்ஸ் நீங்க நல்லா ஸ்வீட் ஹெவியா பெரியவங்க சாப்பிடுற மாரி இருந்தா நா வந்து ரீ ஏழுல இருந்து எட்டு டேட்ஸ் போட்டேங் சிஸ்
ஆஹ் ஒரு கப்பு ஒடச்ச கல்லிக்கு அ ஏழு ஏட்டு டேட்ஸா
ஆ ஆமாங்க சிஸ்டர் உங்க எவ்ளோ இனிப்பு வேணுமோ அதுக்கே மாதிர நீங்க போட்டுக்கலா நீங்க அது
ஆனா வந்துட்டு இப்போ வந்து அந்த இது அ பேரீச்சபழம் போடும்போது நல்லா கிரைண்ட் ஆகுமா
ஆ ஆகு சிஸ்டர் அதா நீங்க இந்த நீங்க வந்து மிக்சியில நல்லா வந்து கொஞ்சோ இது ஃபர்ஸ்ட் கொஞ்சோ கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் நீங்க போட்டு நல்லா நீங்க ரெண்டு மூண டைம் பண்ண போனா நல்லா பவுடர் ஆயிருங்க சிஸ்டர் நல்ல பவுடர் ஆனதுக்கு அப்புறம் அந்த பேரிச்ச பழத்திலேயே உங்களுக்கு ஒரு ஆயில் கண்டன்ஸி மாரி ஒன்னு கிடைக்குங்க சிஸ்டர்ங்க அத நீங்க பாத் ஒரு தொட்டு பாத் உங்களுக்கு தெரியாது நீங்க அது அப்டியே ஒரு பவுல் கு மாத்திட்டு அத நல்லா கொஞ்சோ நல்ல கைய விட்டு நல்லா கொஞ்ச கெலரிவிட்டுட்டு அல்ல நீங்க நெய் இருக்கில்லைங்ஸ் நெய் வந்து உங்களுக்கு எவ்ளோ வேணுமோ ரெண்டு அல்லது எவ்ளோ ஸ்பூன் நா வந்து ஒரு ஏழு எட்டு ஸ்பூன் விட்டேங் சிஸ்டர் நானு கொஞ்சொம் பெரியவங்களு சாப்பற்னால கொஞ்சொம் அந்த வாசன வந்த பொட்டுக்கல்லயோட வாசன வந்து தெரியாமருக்கற்துக் காக அதை நெய்ய நல்லா போட் ன்டு நல்லா வந்து பெசஞ்சிக்கணு சிஸ் பெசஞ்சிங்னா அந்த நமக்கு கைல உருண்ட புடிக்கிற ஷேப் வருலைங் சிஸ்
ஆமா ம்
அந்த அந்த மாரி ஒரு ஷேப் நீங்க வந்ததுக் அப்றம் வந்துட்டு ஒரு பௌவ் ஒரு ஒரு ஒரு ஒரு இந்த பாக்ஸ் மாரில வந்துட்டு அத அப்டியே போட்டு நல்லா வந்து இந்த கேக் டைப்ல வந்து நல்லா மோல்டிங் மாரி பண்ணிக்கோங் பண்ணிட் நீங்க பிரிட்ஜில வந்துட்டு ஒரு பத்துலருந்து பதுனஞ்சு நிம்ஷம் வந்து நல்லா வந்து இது கூலிங் பண்ணியிருங் அத கூலிங் பண்ணதுக்கு அப்பற எடுத் அது கொஞ்ச நல்லா கெட்டியாயிருஞ் சிசர் கெட்டியானதுக் அப்பறோ நீங்க வந்து ஒரு கத் தி வெச்சி கட் பண்ணி உங்குளுக்கு எந்த ஷேப் புடிக்குமோ அந்த ஷேப்ப நீங்க கொலந்தைங்களுக் குடுத்தா கொஞ்சோ லைக் பண்ணி சாப்டற்றாங்க
ஓகே ஓகே நா ட்ரை பண்ணி பாக்றே புதுசா இருக்கு இந்த ரெசிபி ஒடம்புக்கு நல்லது
ஆமாங் அ அதுவுல்லாம நம்ம வீட்ல இப்பலா வந்து எதோ து டே முந்திரி சும்மா அந்த வால்நட் அந்த மாரி தான பாதாம் பிஸ்தா அந்த மாரி தா சில போத்தலா அந்த மார்லான்